ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குத தோழி
எனக்கு கேக்குது சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரு நல்லா இருக்காங்கல்லா தோழி
எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க
எங்க வீட்டுலயுமே எல்லாருமே சூப்பரா இருக்காங்க என்ன ஆச்சு தோழி ஆளே காணோ பிஸி ஆயிட்டீங்களா
நா கொஞ்சு பிஸியா தா இருக்கே வீட்டு வேலையில
அப்படியா அதனாலதா போன் பண்ணவே இல்லையா நானு நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பாத்துட்டு கட்டியே இருந்தே நீங்க பண்ணவே இல்ல சரி நீங்க பிஸியா இருப்பீங்க அப்புறமா பண்ணலானு நானு விட்டுட்டே
நானு பண்ணலா பண்ணலானு தா யோசிப்பே ஆனா வீட்டு வேலையில அதுவு இந்த சமையல் வேலையில எல்லாமே மறந்து போயிடுது கொஞ்ச நேரோ நம்மளுக்கு ஃப்ரீயா டைம் கெடச்சதுன்னா ம் ஆ சோசியல் மீடியால எதுல்லாவது பாக்கலா அப்படின்னு தா தோணுது எல்லா
என்ன பண்றது பெண்களா பெறந்துட்டாலே கிச்சனுக்குள்ளே கிச்சனுக்கு அடிமையா கெடைக்கிறது தா வேலையே போயிட்டாலே நேர போறதே தெரியாது
ஆமா ஆமா இத யார் வந்து மாத்த போறா இல்ல எப்படி மாத்த போறோனே இன்னு தெரியல
அது எப்படி தோழி மாறு ஒருவேளை மாறலா இந்த ஜென் ஜென்ரேசன் எல்லா மாற மாற இப்பதா எல்லாமே எப்படி சொல்றது ஆ முன்னாடி இருந்தத விட இப்போவுள்ள ஜென்ரேஷன் கொஞ்சோ பரவாயில்லாம இருக்கு அப்ப இதுக்கு அப்புறோ வந்து இன்னு மாறு அப்டி மாற மாற வேணா ஒரு வேல மாறலா இந்த பெண்கள் கிச்சன்லே கிடக்றது அடிப்படியிலயே கிடக்கறதுங்கிறது கொஞ்சோ மாறலா பாக்லாம் மாறுதா என்னண்ணி தோழி எல்லா சமைப்பீங்களா எல்லாமே சமைக்க தெரியுமா
எனக்கு எல்லா சமைக்க தெரியு வெஜ் நான்வெஜ் எல்லாமே நா சமப்பே
அப்டியா இது பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லா நல்லா செமப்பீங்களா
எல்லாமே சமப்பே நல்லா சமைக்கிறனா இல்லையான்னு வீட்ல இருக்கவங்கள கேட்டாதா தெரியு ஆனா நா சமைக்கிறத நா சாப் ப்டா நல்லாதா இருக்கு எல்லாரு கொஞ்சோ கொற சொல்லதா செய்றாங்க என்ன பண்றது
இன்னா அதெல்லா ஒண்ணு இல்ல அது சமைக்க சமைக்கதா நல்லா இருக்கு கொறசுல்ரவுங்க கொறசொல்லிடே தா இருப்பாங்க நம்ம சாப்ட்டு பாத்து நமக்கே தெரியும்ல ஓரளவு நல்லா இருக் கு நல்லா இல்ல அப்படிங்கறது நல்லா இல்லென்னா அது கூட நமக்கு தெரியு அயோ இப்டி சொதப்பிட்டமே நல்லா இல்லயே அப்டின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியு தானே
ஆமா ஆமா ஆனா இங்க இருக்கிறவங்க யாரு நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க சாப்ட்டு கொற சொல்றவங்கள சமைக்க விட்டாதா தெரியு பாக்லா நீங்க சொல்ற மாதிரி ஜென்ரேஷன் மாற மாற எல்லா மாறுதான்னு பாக்லா அப்டி மாறலனா கூட நம்ம வள்கற பிள்ளைங்கல வச்சு நம்ம மாத்தலா நம்ம வீட்லயாச்சு அப்டின் தா எனக்கு தோணு
கண்டிப்பா மாறுந்தோழி எனக்கு அந்த இது இருக்கேன்னா ஆ அடுத்து பாருங்களே இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் லல்லா சமைக்கிறது கூட ஏதாவுது ஆ இயந்திரோ அந்த மாரி வந்துடு ரோபோ அந்த மாரி இப்பதா பாத்திரங்கழுவறது கூட ஏதோ மிஷின் வந்திருக்காமே பாத்திரங் கழுவுறதுக்கு அதுக்கு அப்புறோ அந்து எப்டி சொல்து ஹேர் கட் பண்றது கூட ஏதோ ஒரு மிஷினுக்குள்ள தலைய கொண்டு போய் விட்டா அது தானாவே அந்த மிசினே ஹேர் கட் எல்லா பண்ணி குடுத்துரு அப்டி கூட மிஷின் வந்திருக்கு அது மாதிரி சமைக்கிறதுக்குன் சொல்லிட்டு ஏதாவ்து வரு பாத்திர கழுவுருக்கு இருக் இருக்கிற மாதிரி அடுத்து சமைக்கிறதுக்கு வரு அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக் கூட வரு இதுக்கு அப்புறோ எல்லாமே இந்த ஏ ஐ மூலமா எல்லாமே வரு கண்டிப்பா
ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட்டு தானா ஏஐ ன்னால எல்லாரோட வேலயு போகுது அண்ட் இந்த மாதிரி மிஷின்ஸ் இப்பவே இருக் கிச்சனுக்குள்ள சமைக்கிறதுக்கு நெறைய சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கு ஆ அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிர் ரியூ கூட அ சாப்பாடு ஊட்டுறதுக்கா இருக்கட்டு சமைக்கிறதா இருக்குட்டு ஒரு ரோபோவோ இல்ல ஒரு மிஷினோ எல்லாரு வந்து கண்டுபுடிச்சுருவாங்க அது நம்ம நார்மலா எல்லாரு வீட்லயு இருக்கற அளவுக்கு ஒரு நாள் வந்து நார்மல் ஆகப்போ போகுது அதையு அத நம்ம பாப்போமா னு தெரியில ஆனா அதெல்லா நடக்கதா செய்யுன்னு நெனைக்கிறே
அது வரையு நம்ம இருந்தா பாப்போ வயசு இருந்துச்சுன்னா பாப்போம் ஏது நீங்க சொல்ற மாதிரிதா இப்ப பாருங்க காய்கறி கட் பண்ணுதுக்கு கையால கட் பண்ணா வளிக்கிதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிஸினு அதுக்கப்புறோ சப்பாத்திய கைய வச்சு ஒருட்டுன்னா அது வலிக்குதுனு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிசினு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இட்லி கூட தன்னாலே சுட்டு கொடுக்குதா நம்ம வந்து அது எது ஒன்னு சொன்னங்களே மாவு கூட தன்னாலே அது எடுத்து ஊத்தி அது அப்டியே வேக வச்சு குடுக்குது அதுக்கு கூட மிசினு எல்லா வந்துருச்சா கேள்விப்பட்டிருக்கே ஆனா இன்னு பாக்கல ஏதோ ஒரு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்லருந்து எதோ ஒரு வீடியோல பாத்தேன்னு நெனைக்கிறே பாத்த மாரி ஞாபகத்துல இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே வந்துருச்சி செரி நமக்குதான் விடிவுகாலம் பிறக்க மாட்டேக்கு எனக்காவது பிறக்குதான்னு பாப்போ
ஆமா ஆமா இப்டி இருக்குது இலங்கறத தாண்டி எவ்வளவு வேல செஞ்சாலு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசணு அப்டிங்கறத நா இப்ப யோசிக்கிறே நண்பர்கள்கிட்ட பே சனா அ சொந்தக்காரவங்கிட்ட பேசுறது நல்ல மனுஷங்க கூட பேசுறதே கொஞ்ச மனசுக்கு நிறைவா இருக்கு அதுலேயே வந்து இந்த அ சமையலறை இந்த சமையலு அது சரியில்ல இது சரியிலன்ற கொறல்லா ஆ கொஞ்சம் கொஞ்சமா மறையு நம் மனசுல அது நிக்காது நம் வேற விஷயத்துல நம்மள டைவர்ட் பண்ணிக்கிட்டாவே அந்த மாதிரியான கஷ் அது வந்து கஷ்டமா நம்மளுக் கு தெரியாதுன்னு இப்போ ஒரு யோசனை தோணுது எனக்கு
கண்டிப்பா தோழி கவலபடாதிங்க எல்லாமே மாறும் நம்பிக்கையில இருப்போ மாற்றங்கள் வருங்கற நம்பிக்கையிலயே நம்ம கொண்டு போயிற வேண்டியதுதா அதே பத்தி நெனைச்சிட்டு இருந்தேன்னா நமக்கு தா மைண்ட் அப்செட் ஆகு டென்ஷன் ஆகு நம்மளுடைய உடல் நில அதனாலேயே பாதிக்கபடும் அதுக்கு நம்ம வந்து அத அப்டி எப்டி விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணு
ஆமா ஆமா அப்டிதா போணு போல நம்மளு பாக்கலா போக போக எல்லாமே கத்துக்கலா
கண்டிப்ப தோழி இன்னைக்கி என்ன சாப்பிட்டீங்க காலையில என்ன சாப்பாடு என்ன சமச்சீங்க
காலையில எப்பவும் போல தோசை சாம்பார் அதே சாம்பார் வச்சி மத்தியானோ லஞ்ச் முடிச்சாச்சி இனிமே நைட்டுக்கு தா என்னன்னு பாக்கணு
காலையில நானு இன்னைக் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஆ வெள்ளிக்கிழம எப்வுமே காலையில சமைக்க மாட்டோ கடையிலேயே வாங்கி எப்போ பரோட்டா வாங்கணு பரோட்டோவு சால்னா வட வச்சி சாப்பிட்டாச்சி மத்தியனதுக்கு இன்னைக்கி வந்து சிக்கன் சிக்கன் கொழம்பு வச்சி சிக்கன் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரோ ஒரு குட்டி தூக்கத்தையு போட்டுட்டு எழுந்தாச்சு இதுக்கப்புறம் மறுபடி கிச்சனுக்கு தா போகணு டீ போடணு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும் எ பைய வேற எதாவது செஞ்சி குடு செஞ்சிகுடுன்னனு கேட்டே இருப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிகுடுன்ன நா வெளிய குடுக்க மாட்டே எதுமே இப்ப ப்ரவுனி செஞ்சி குடுத்து ரொம்ப நாள் ஆச்சி அவனுக்கு அ ஒடம்பு முடியாம இருந்தானு சொல்லிட்டு ஹாஸ்ட்டல அட்மிட் பண்ணி வச்சிருந்தே ஆ இப்போ தா டிஸ்சார்ஜ் ஆன ஒரு ரெண்டு நாள் இருக்கு செரி அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு இருக்கே
இப்போ ஒடம்பு நல்லா இருக்குங்களா
ம் இப்ப பரவாயில்ல அவனுக்கு வந்து ரொம்ப சத்து குறைபடு இது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால என்ன சொல்றது பக் கத்துல யாருக்காவது ஏதாவது வந்தா கூட டக்குன்ன இவனுக்கு அபெக்ட் ஆயிடுது இத்தனைக்கு நா ஸ்கூல் வட்டு வந்து வெளிய விளையாட கூட விடமாட்டே வீட்டுக்குள்ளய அவள் தங்கச்சு கூடுத்ததா விளையாடுவா
ஓகே ஓகே அயன் சத்து அதிகமா இருக்கிற உணவுகள்ல்லா நீங்க நெறைய குடுக்க பாருங்க நல்லாவு வெளையாட வுடுங்க கூட இருக்கும் கூட வந்து நீங்க நில்லுங்க நல்லா விளையாட விடுங்க வீட்டுக்கு வராங்க வீட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்ராங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கை கால் நல்லா ஆ டென் செகண்ட் டு்வெண்டி செகண்ட் வந்து கை கால் நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவ சொல்லிட்டு உள்ளவாங்க காலையில எந்திரிச்ச ஒட்னே வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது குளிக்கறது மதியானொ ஒரு வாட்டி குளிக்கறது வெயில் காலம்னா காலையில மதியானொ சாயங்காலொன் குளிக்க வைக்கிறது அடிக்கடி கை கழுவுறது வீட்டுக்குள்ளே விளாண்டா கூட
அ என் குட்டி போய் அ யூ கே ஜி தா இப்ப போயிருக்கா ஆ அப்படிங்கிறப்ப மத்தியான டைம்ல நா வந்து மேக்சிமம் குளிக்க வைக்க மாட்டேன் காலலேலன கை கழுவி விடுவேன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட மதியான வீட்டுக் க்கு தா வருவான் லஞ்சு சாப்ட வந்தோனே நா கை கழுவி விட்டுருவன் அவனா சாப்பிட மாட்டேன் நா தான் ஊட்டி விடுவேன் ஆனாலுமே கை கழுவி விட்டுருவே கை கால் ரெண்டுமே கழுவி விட்டுருவேன் ஏன்னா வெளியே போயிட்டு இவேன் என்னா அ எங்க எத தொட்டுருக்கானுங்கறது நமக்கு தெரியாது அதனால வந்ததோட சோப் போட்டு கழுவி வுட் வேன் சாய்ங்காலம் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததோட சோப்பு போட்டு கழுவி வுட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிர்வான் தூங்கி எழுஞ்சோனே அவன்க்கு ஸ்நாக்ஸ் இருக்கணும் ஏன்னா நா கடையில எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டன் சுத்தமா வாங்கி் கொடுக்க மாட்டேன் வீட்லதான் அவனுக்கு என்னென்ன தேவையோ ஆ சம்டைம் வந்து பானி பூரிக் கேப்பா அதே வீட்லயே பண்ணி கொடுத்துர்வே அவன் வந்து பிரௌனி ரொம்ப அடிக்ட் இப்பதான் ரொம்ப சளி புடிச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வந்திருக்கேன் சரி இன்னைக கேக்குறான் சரி நாட்டு சக்கர போட்டு கொஞ்சோண்டு பண்ணி குடுப்போ அப்டிங்கிற ஐடியாவ இருக் கே கோதும பிரௌனி
உம் பனங்கல்கெண்டு தூள் தூள் பனங்கல்கண்டு தூள் கூட கிடைக்கும் அத வச்சு பிரௌனி ட்ரை பண்ணுங்க எனக் கு வந்து பிரௌனி செய்யறது சாப்றது எல்லாமே எனக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பேக்கிங்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ட ஆ பண்ணிருக்கேன் பணங்கல்கெண்டு தூள் மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும் இல்லன்னா நீங்க வாங்கி அத தூள் பண்ணி ஆ
இல்லனா நல்லா வருமான்னு தெரியலங்கிறத டவுட்லே இருந்தனே
அது நானும் வந்து பண்ணது கிடையாது நான் ட்ரை பண்ணணும் இருக்கேன் இப்ப சளி வேற புடிச்சிருக்கன்றீங்கல்ல
அத நாட்டுச்சக்கர கூட நா வெளியே வாங்க மாட்டேன் ஆ இங்க ஒரு டாக்டர் இருக்காங்க எப்டி சொல்றது இந்த கை கைனாடி பிடிச்சு பாப்பாங்கல்ல இந்த சித்தா டாக்டர்னு அவங்ககிட்ட நா காட்டுற அவனுக் மெடிசி முன்னாடி ட்ரிட்மெண்ட் பண்ணேன் அவங்க வந்து ஹோம்மேடாவே பண்றாங்க நாட்டு சக்கர எல்லாமே ஆ இனிப்பு கூட லைட்டா தா இருக்கும் அவங்ககிட்டயே நா முடிய முடிய முடிய நா வாங்கிருவேன் எனா ஆ நம்ம வெளிய வாங்குறதுக்கு இங்கயும் எனக்கு கொஞ்சம் நெறைய டிஃப்ரெண்ட் தெரியுது இங்க நல்லா இருக்கு அத வந்து கொஞ்சோண்டு போட்டு பண்ணி கொடுப்பாமா அதுமே பயமாதான் இருக்கு சளி இருக்குல்ல இது ஆளையே இது ஒரு வழி பண்ணிரும்
சளி இருந்தா அந்த துளசி இருக்குல்லா அந்த துளசி ஓட்டுற துளசி பணங்கல்கண்டு ஏலக்கா போட்டு தண்ணி கொதிக்க வச்சி ஈவினிங் ஈவினங் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் கரெக்டா குடுத்தீங்கன்னு வைங்களன் அது கொஞ்சம் கேக்குற மாதிரி இருக்கும் என் பொண்ணுக்குது கேக்கும்
எங்க வீட்லயே மாடிலா இருக்கு துளசி நிக்கிது அதுக்கப்புறம் இந்தான ஓம எல சொல்லு சொல்வாங்கல்ல ஓமவள்ளி எல ஓம எல அதுக்கப்பறோ வெத் அ வெத்தல இது எல்லாத்தயு நல்லா வாஷ் பண்ணீட்டு அத போட்டு அதுல கொஞ்சோண்டு பனகற்கண்டு அதுக்கப்பறோ என்னமோ இனிப் குச்சின் சொல்வாங்க இந்த நாட்டு மருந்து கடைலில்லா இருக்கு அதையு தட்டி போட்டு மெளகு கொஞ்சோண்டு ஏலக்கா இது எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கதா செய்யறே எங்க வந்து இது எங்க இருந்துதா சளி வருதோ தெரியில தோழி ரொம்ப மனசே இந்த வாட்டி ரொம் ப இந்த ஜூன் மாசோ ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தா கழிஞ்சிருக்கு நாட்கள் எல்லா
நீங்க அதெல்லா யோசிக்காதீங்க உங்க ஒடம்பயு பாத்துட்டு பிள்ள ஒடம்பயு கொஞ்சோ பாத்துக்ங்க நாம பேஸ் னதுலா நேரம் போனதே தெரீல பாருங்க
கண்டிப்பா தோழி ஆ நா உங்களுக்கு நானே ஒரு அஞ்சு நிம்ஷத்துல கால் பண்றே செரிங்ளா தோழி
ஓகே ஓகே நன்றி
நன்றி தோழி அ
ஓ